ஆ
அஹ் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்குறேங்க
வீட்டுவேலை எல்லா முடிஞ்சதுங்களா
ஆஹ் எல்லா முடிஞ்சுங்க எல்லா வேலையு முடிஞ்சிச்சு அப்புற உங்க அஹ் எங்க வீட்டுக்காரருடைய தங்கச்சி பையனுக்கு கல்யாணங்க
ஓ எப்பங்க முடுஞ்சுதுங்களா
போகணும்ங்க இன்னு ஒரு ரெண்டு நாள் இருக்குதுங்க எல்லாப்பற நம்ம தா சீர் வரல செய்யணுமல்லங்க அப்புற போயிதா ஆகணும்
ஓ சேரி செரிங் ஏ நீங்க எத்தன்நள்ளு எத்தன் நாள் கல்யாண நடக்குங்க
கல்யாண ரெண்டு நாள் இருக்கும்ங்க மூர்த்த நாள் எல்ல மாப்ளையளப்பு கொடுவாங்க பட்னி விருந்தெல்லா போடுவாங்க ம அப்பு சாய்ங்கால முகூர்த்தக்கால் நீட்டுவாங்க அப்பற மர்ச்சி நாளு முகூர்த்த முகூர்த் த்து முடுஞ்சு சம்மந்தி விருந்து அந்த மேரி ரெண்டு நாளைக்கு ஒரே கு கல்யாண உடு கலகட்டுதுங்குறங்க வருங்க அந்த மேரி இருக்கும்ங்க
ஆமாங்க நா எங்ளோடது அப்டிதாங்க ஒரு ஒரு மூணு மாஸ்த்துக் முன்னாடியே நிச்சய பண்ணிருவாங்க பொண்ணு வீடு மாப்பள வீடு போய் பாத்துட்டு வரது ஏ ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாரி இருக் கிம்ம நெறைய்ய ஒவ்வொருதுல நெறைய இது வெப்பாங்களாட்ருக்குங்க சில இதுல சிம்புளா முடிச்சிருவாங்க
ஆமா ஆமாங்க இது பாக்க போறதுக்கு அப்பல்லா வந்து சும்மா பொண்ணு மாப்பிள்ளைய பாத்தா போது இல்லைன்னா பொண்ணு மாப்பிளையும் கூட பாக்க மாட்டாங்கோ பெரியவிய போய் பாட்டு வருவாங்க இப்ப எல்லா அதுக்குன்னே தனியா ஒரு நாள் ஒதுக்கியறாங்கோ போய் பாக்கறதுக்கு இவிய போய் பொண்ணூடு பாக்கறதுக்கு ஒரு நாளு மாப்பிள்ள வீடு பாக்கறக்கு ஒரு நாளு அவிய ஒரு நாளைக்கு விருந்து வைக்கிறது அப்புறோ இவிய ஒரு நாளைக்கு விருந்து வைக்கிறது அப்புறோ நிச்சயம்னா இப்படித்த மண்டவோ பிடிச்சு பெருசா பண்ணணு நிச்சயம் பண்றாங்க நிச்சயம் பண்ணி அப்புறோ ஒ-ஒரு ஒரு வாரோ கழிச்சி செய்யுரவியலு இக்கிறாங்க ஒரு மாசு கழிச்சி செய்யுரவியலு இருக்கிறாங்க அந்த மாதிரி எங்களது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னயே நிச்சயம் பண்ணிட்டாங்க நீ சீக்கிரமா வந்து ரெண்டு நாள் தா இருக்குது ம் எல்லா நாளைக் எல்லா உருமால கட்டி சீர் பண்றது அது பண்றது இது பண்றது தாய்மாமன்தா இங்க எல்லா செய்யோணு
ஆமாங்க இங்கயு அப்படிதாங்க ஒரு எப்படி இருந்தாலும் மூணு இப்ப மண்டப தான்ங்க கெ-கெடைக்கிறதுதா ரொம்ப கஷ்டங்க அதனால ஒரு ஆறு மாசத்துக்கு முடிய எங்கள எல்லா பேசி முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைய எல்லா பாத்து எல்லா ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் வந்து மட் மண்டபத்துக்கு தாங்க அட்வான்ஸ் குடுப்பாங்க ஏனா மண்டவோ தா கெடைக்குறது இல்ல எ-எப்படி சேர்த்து வச்ச காசெல்லா புள்ளங்க கல்யாணத்துக்கு தாங்க அதிகமா செலவு பண்றாங்க நக எடுக்குறது சேரி நெறைய ட்ரெஸ் எடுக்குறது அப்புறோ இந்த மண்டபத்துக்கு தாங்க நெறைய வெரைட்டி ரைஸ் சாப்பாடு அந்த மாரி கி ரொ-ரொம்ப அதிகமா செலவு பண்றாங்க அப்படியெல்லா செலவு பண்ணாம சிம்பிளா பண்ணிட்டு வேற எதாச்சி பொருளாவோ கோல்டாவோ அந்த மாரி எடுத்து கொடுத்தா பரவால்ல ஆனா கல்யாணத்துக்கு தாங்க நம்மளகு ரொம்ப அதிகமான செலவே
கண்டிப் கண்டிப்பாங்க அது எப்படின்னா சாப்பாட்டுக்கு மட்டுமே பாத்துக்கிட்டீங்கன்னா காலையில டிஃபனுங்கிறாங்க மதியானோ அது வித விதமாக்குது சாப்பிட முடியாதுங்க அவ்ளவு சாப்பாடு செஞ்சு நெறைய வேஸ்ட் ஆகுறதும் இருக்குது அப் அப்புறோ நைட்டுக்கு ஒரு விருந்துன்னு அப்புறோ அடுத்த நாள் காலைல அதுக்குனு டிபன்னு காலையில தனியா செஞ்சு அது ஒரு இது அப்புறோ மதியானோ சம்மந்தி விருந்துன்னு அஹ் சாப்பாட்டுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான செலவு செய்யறாங்க பாத்தா ஒண்ணுமே இருக்காது ம அதிகமா சாப்புறவங்க யாருமே கெடையாது ஆனா பாத்துட்டோம்னா சாப்பாடு மட்டும் வெரைட்டி வெரைட்டியா அவ்வுளவ் வித விதமா செஞ்சு வச்சிருக்கறாங்க யாருமே சாப்பிட முடியாம நெறைய வேஸ்டுதா ஆகுதுங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட்தா கல்யாணத்துக்கு செலவு கல்யாணத்துக்கு முன்னாடியுங்க நம்ம பேசி முடிக்கிறப்பவே அப்ப நெறையா ஒரு ஒ சொந்தக்காரங்கள எல்லா நெறைய பேரு மாப்பிள சொந்தக்காரங்க பொண்ணு சொந்தக்காரங்க மாப்பிள வீடு வந்து பொண்ணு வீட்ட வந்து பாத்துட்டு அப்போ ஒரு விருந்து பொண்ணு வீடு போய் மாப் பிள பாத்துட்டு அது ஒரு விருந்து அப்பவு மோதரொ போடுறது சேறி எடுத்து குடுக்குறது அதுவு ஒரு பெரிய செலவு தாங்க அதே மாரி ஒரு கல்யாணோ அன்னைக்கு நிச்சயோ பண்றவங்களு பண்ணுவாங்க சில பேர் இல்லாட்டி அதுக்கு தனியா நிச்சயத்துக்குமே மண்டபத்த புடிச்சு நெறைய கல்யாணம் மாரி எல்லாத்தையு கூப்ட்டுங்க பட்டு சேரி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளயு பட்டு சேரி எடுத்து கல்யாணோ மாரியே ரெண்டு பேத்தையு பக்கத்துல பக்கத்துல உக்கார வச்சி மோதரோ மாத்தி அந்த மாரி நிச்சயத்துக்கு ஒரு செலவு அப்புற கல்யாணத்துக்கு முந்தின நாளு வீட்டுல சொந்த பந்தங்கள் எல்லா கூ கூப்ட்டு அஹ் பட்டுநிதி நீங் சொன்ன மாரி பட்டினி சீரு அந்த மாரி நெறைய சீரு அப்புறோ ஜவுளி எடுக்க போறது அப்படிதாங்க அதுக்கு ஒரு கூட்டோ இதுலா அனாவசியமான செலவு ஜவுளிக்கு போய் டு ட்ரெஸ் பாத்து பாத்து எடுத்து பட்டு சேரி பட்டு வேட்டி சட்ட நக எ எல்லாமே எடுத் த்து ரொம்ப செலவு தானுங்க கல்யாணத்துக்கு
ஆமாங்க வேற ஒண்ணு இல்லைங்க அந்த செலவு பண்ற பணம் இருந்துச்சுன்னா வேற அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு நகையாவோ இல்ல ஒரு எடமாவோ பொருளாவோ வாங்கி குடுத்தா அது என்னைக்கு இருந்தாலு ஒரு நாளைக்கி பிரயோஜனமாகு இது வந்து இப்படி வாங்கி குடுக்குறங்காட் அப்பத்தைக்கி ஒரு நாள் செலவே அவ்வளவு பண்ணி அது வேஸ்ட் எதுவுமே வந்து ஆஹ் மிச்சமாக போறதும் இல்ல அது வெச்சி பாக்க போற பொருளும் கெடையாது அதனால ரொம்ப செலவு வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு அதிகமா பண்றாங்க வேற ஒண்ணு இல்லைங்க மவ் இப்ப இது நிச்சயத்துக்கு மட்டுமே ஒரு நாளுங்க பூரா காலைல டிஃபனு மத்தியானோ நைட்டு இந்த மாரி மூணு நேரம் பண்றாங்க அவங்க வீடு போய் சாப்பிடுறது இவங்க வீடு சொனா அதுக்கு ஒரு செலவு பண்றாங்க ம் பாக்க போனோம்னா கல்யாண செலவு கூட இந்த சாப்பாடு செலவுதா ரொம்ப அதிகமா பண்றாங்கங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தா கல்யாண செலவு ரொம்ப ஜாஸ்தி இதுல என்னென்ன செலவுன்னா இந்த போட்டோ ஷூட் எடுக்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பைய வெளி-வெளி-வெளியூர் எல்லா போய் நம்ம நம்ம காலத்துல எல்லா பொண்ணு மாப்பிள கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கவே மாட்டாங்க அன்னைக்கு பொண்ணு மாப்பிள பாத்துட்டு போற தோட மறுவடி வந்து பேசுறதுமில்ல பாக்குறதுமில்ல கல்யாணத்துக்கு முந்தின நாள் தா மண்டவத்தில பாக்குறதா ஆனா இப்பல்லா பேசி முடிச்ச ஒடனே போன் வந்திருச்சு பாத்தீங்களா போன்ல பேசுறாங்க போன்ல பேசிட்டு போட்டோ சூட்டுக்கு வெளியூர் எல்லா போறாங்க அந்த கல்யாணோனாலே போட்டோ சூட் தா மண்டவத்துல கல்யாண் நடக்கும் போது பெரிய ஒரு ஸ்கிரீன்ல எங்கெங்க போய் போட்டோ எடுத்தாங்களோ அதெல்லா ஓடிட்டு இருக்குங்க அதெல்லா எவ்வளவு செலவு போட்டோ எடுக்கிறது அப்புறம் கல்யாணத்தப்ப ரெண்டு நாள் ஃபுல்லா போட்டோ எடுக்குறாங்க போட்டோஸ் செலவு ரொம்ப ஜாஸ்தி
ஆமாங்க நீங்க வேற கல்யாணத்துக்கு போனம்னாலே ஆ அவ்வளவு செலவு பண்றது மட்டும் இல்ல எல்லாருமே அவ்வளவு பேரு போனோம்னாலுமே அந்த கூட்டத்துல ஆரு என்னன்னு தெரியறதும் இல்ல இப்பல்லா அங்க இருந்து சொந்த பந்தங்கள் எல்லா அந்த அளவுக்கு எல்லா மாறி போச்சு கல்யாணம்னா மொதல்ல எல்லா ஆ பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு குடும்பம்னாலு ஒரு குடும்பஞ் சேந்ததுனாலு அந்த குடும்பத்துல அத்தன பேரு இருந்தாலுமே பாசமா எல்லா ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிட்டனா கல்யாணம்னாலே ஒரு திருவிழா மாரி களகட்டு இப்ப பாத்தா என்னவோ வர்றாங்கோ நிச்சியத்துவேர் வந்தாங்கோ பண்றாங்கோ போயிறாங்க அதே போல கல்யாணத்துக்கும் அப்பிடித்தே எல்லா பண்றாங்க போயிறாங்க சாப்படுறாங்ளா இப்பல்லா நாகரீகமாயி போச்சு அப்பல்லா வந்து அளவா சாப்பாடு செஞ்சாங்னாலு அது சாப்புட்டு போவாங்கோ இப்பெல்லா ம் புதுஸ் புதுஸ்சா ஒவ்வொண்ணு கண்டுபுடிச்சி செய்யிறாங்க அந்த சாப்பாடு பூரா வேஸ்ட்டுதா ஆகுதே ஒழிய யாரு சாப்புறது கெடையாது ப்ப அந்த மாரி காலம் மாறி போச்சுங்கோ
ஆமாங்க சாப்பாடு அது நெறைய நீங்க சொன் மாரி நெறைய சாப்பாடு வேஸ்ட்டாகுது சாப்பாடு ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டாகுது சில பேரல்லா வந்து இல்லாதவங்களுக்கு குடுத்தர்றாங்க அது ஒரு வகையில் நல்லத்தா இருந்து முன்னாடி அளவா நம்ம ஆம் சொந்தக்காரங்களே இன்வைட் பண்ணிட்டு அளவா சாப்பாடு ஏ செஞ்சு சாப்பாட்ட எப்பமே வேஸ்ட் பண்ணக்கூடாது செலவ குறைக்கலா கண்டிப்பா அது இந்த உ அது எதோ ஒண்ணு சொத்து மாரி அவங்களுக்கு குடுத்தா அது பின்னாடி அவங்களுக்கு யூஸ் ஆகு அப்பற பத்திரிகை அடிக்கிறக்கு அதுவு செலவு பாத்தீங்களா பத்திரிகை அடிப்பாங்க அது இப்பல்லாம் ரொம் ப காஸ்ட்லிய பத்திரிகை ரொம்ப பெரிய பத்திரிகைய காஸ்ட்லியா கொடுத்தாதான் கௌரவங்கர மாரி ஆயிடுச்சுங்க பத்திரிக்கை அடுச்சு அத ஃபுல்லா சொந்த பந்தத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கவங்க எல்லா கொன்டு கொடுத்து கல்யாணங்கறது நம்மளோடதுல பெரிய ஒ ஒரு இது மாரிங்க நெறைய செலவு செலவு மட் மட்டும் இல்லாம ஒரு அது ஒரு திருவிழா மாரிதான் இப்பல்லாம் நடத்துறாங்க கோயில் திருவிழா மாரியே தான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு சொந்த பந்தமெல்லாம் வந்து வித விதமா சாப்பாடு போட்டு இப்பல்லாம் நெறைய போட்டோ ஷூட்ல ந்து நெறைய எல்லா சி சினிமாவ பாத் து அதுல என்ன பண்றாங்களோ பொண்ணு மாப் ப்பிளைக்கு மேக்கப் பொண்ணு சொல்லப்போனா மேக்கப்புக் துக்கு ஒரு பெரிய செலவு தாங்க பொண்ண அப் ப்டியே தேவதை மாரி பண்றது பையனுக்கு கோட்டு சூட்டு போட்டுமோ அந்த மாரி நைட் ஒரு ட்ரெஸ் வந்து காலைல ஒரு ட்ரெஸு அது மேக்கப் தாங்க ரொம்ப ஜாஸ்தி அது மட்டும் இல்லாம பொண்ணு கூட இருக்கிற பொண்ணு தோழிலருந்து எல்லாத்துக்கும் மேக்கப்புங்க அங்க கல்யாணம் மண்டத்துக்கு போனாலே ஃபுல்லா மேக்கப்பாதான் இருக்கறாங்க யாருனு அடையாளம் தெரியாதக்தான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கறாங்க இந்த காலத்து லாங்க
ஆமாங்க பட்டிக்காட்லைலாம் வந் து உங்களுக்கு அப்டி இருக்க மாட்டாங்கல சொந்த பந்தம் வருவாங்க போவாங்க எல்லா பண்ணுவாங்க அஹ் வந்து பாக்குறதுக்கு நீட்டா அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சமச்சு பின்னி மல்லிப் பூவாருக்கு பூரா நம்ம தோட் ட்டத்துல வெளையிற பூகளைவா பொரிச்சு கட்டி அத்த நல்லா எல்லா அலங்காரம் பண்ணுவாங்க இப்பெல்லாம் காயற பூ அது இதுன்னு வச்சு அதுமே வந்து மூஞ்சுக்கெல்லாம் என்ன்னவோ கெமிக்கல்லலாம் போடுறாங்க அதெல்லாம் போட்டாங்கன்னா உடம்புக்கும் அது எதாவது செ பண்ணி உட்டுருது அப்புறம் பாத்தோம்னா மூஞ்சி எல்லாம் பெயிண்ட் அடிச்ச மாரியே போயிருது அப்பல்லாம் நாகரீகமா மஞ்சத்தூளாவும் பூசி நல்லா இருந்தாங்கோ இப்ப புதுசு புதுசா ஒவ்வொரு கிரீம் போட்றாங்க அது ஆஹ் தோல் வியா இத வர்றதுக்கு ம் இருக்குதுங்க வேற என்ன பண்ண முடி
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் அது பொண்ணே உங்களுக்கு அடையாளமே தெரியாது கல்யாண தப்ப போனீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு பா்க்கும் போது இந்த பொண்ணாங்கிற மாரிதான் இருக்கும் ஏன்னா பொண்ணே நம்மளுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம காலத்துல அப்டி இல்ல ஒரு அளவுக்கு பண்ணுவாங்க நீட்டா இருக்கும் ஆனை சேரீ பட்டு சேரீ கட்டி அழகா இருப்பாங்க நீங்க சொன்ன மாரி கொஞ்சமெச்சு பின்னி நெறைய மல்லிப்பூ போல வச்சிருப்பாங்க இப்ப வந்து நீங்க பாாத்தாலே கொஞ்சம் ரொம்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயமாவே இருக்கும் அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணிருப்பாங்க ஆனா இதெல்லாம் ஆடம்பர செலவுங்க இதெல்லாம் தேவையே இல்லாது நம்ம ஒரு அளவா அளவா செலவு பண்ணிட்டு அந்த காசு மிச்சம் பண்ணி ஏதோ அந்த பொண்ணு மாப்பிளைைக்கு பிற்காலத்துக்கு தேவைப்படுற மாரி ஒரு பொருளாவோ ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சதா ரொம்ப நல்லதுங்க
அதான் அதன் செரிங்க அப்போ நாங்க கல்யாணத்துக்கு கிளம்புறோங்க போயிட்டு அப்றம் வந்துட்டு கூப்டறனங்க
ஆ செரிங்க